ஆஹ் இப்ப வயசு கேக்குலல்ல
கேக்கலங் நாப இஷ்
கேக்குது கேக்குது கேக்குது கேக்
நான் பேசும்போதே இருமல் வரோ எல்லா வரு உனக்கு
இது இது என்ன இது நேச்சர் அவாய்ட் பண்ண முடியாது
சாப்டியா
இல்ல ஏதாச்சி சாப்டே நல்ல சாப்டே நீங்க சாப்டியா
இல்லங்கற சாப்டேங்கற
சாப்ட்டே சாப்ட்டே நீ சப்டியா
சாப்ட்டே சாப்டே படத்துக்கலா போயிட்டு வந்தே
பாத்த பாத்த கருப்புதானா
ஆமா நீ என்னப்பா வீட்ல உட்காந்து எல்லா படத்தையும் டிவில பாத்துருவ வீட்ல உட்காந்து எல்லா படத்தையும் நீ டிவிலேயே பாத்து முடிச்சுருவ
யார் சொன்னா
ஆமா அதான் நான் பாக்கறனே
ஆம்
எங்க கடைசியா எந்த படம் தேயட்டருக்கு போனுன்னு சொல்லு எந்த படம் பாரத்தேன்னு
கடைசியா காந்தாரா டூ நெனைக்கிறே
ம் அது
ஆமாலத் என்ன பீரிடிவிடி சவுண்ட் வைஸ் க தேட்ர் சவுண்ட் இல்லாமல் எல்லாம் வந்துருது
அதனால டிவிலயே பாத்துர்றே
தேட்டருக்கு போற காசே இல்ல
இருக்காது இருக்காது உனக் இருந்தாலும் செலவு பண்ண மாட்ட அப்பற என்ன
சிக்கனமா இருக்கணு
அதான் ஒரு கண்ணாடி கேட்டே வாங் தெர்ல இப்போ வரைக்கெணக்கு
ஆ
ஒரு கண்ணாடி வாங்கி தான்னு கேட்டேன் அதுவே இண்ணும் நீ வாங்கி தர்ல
பாறே செரியா லென்ஸ் காட்ல இல்ல இல்ல எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கணு அந்த இப்போ இந்த ஃப்ரேம் செட்டால அப்பறோ கிளாஸும் நெறைய ஸ்க்ராட்ச ஆகுதா
ஆஹ்
அது போயிட்டேந்தா ப்ளாஸ்டிக் ஃப்ரேம் வங்கி எங்க அண்ணா சிஸ் சீனியர்ல ஒருத்தர் வாங்குனாரு நல்லாருந்ச்சு ஆயிரத் ஆயிரத்தி ஐநூறுவாயோ ரெண்டாயிறுவாயோ என்னமோத வந்ச்சு அந்த மேக்னட்டிக் கிளாஸ் பா இது இருக்கு தெரியுமா சன்னிதுக்கு
எப்டிருந்தாலு நீ வாங்கி தரமாட்ட எதுக்கு கேக்கற
ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீயா ஒனக்கு
அதான அதானே பாத்தே அதுதானே அப்ப கூட என்ன ஓஸ் சில ஒளக்கணுன் நெனக்கிறே உன்னோட
ஒனக்கு வாங்கிட்டு நா எனக்கு ஓசி இல்ல ஒனக்கு வாங்கிட்டு நா எனக்கு இந்த ஃப்ரேம் ஓசி ல வாங்கிட்டு நா காஸ் குடுத்து லென்ஸ் மாட்டிப்பண்ண சொல் அ சொல் சொல்றதுக்குள்ள நீ
ஆமா நீ அப்டிதா இன்ன வரைக்கு எனக்கு என்ன வாங்கி குடுத்துருக்க சொல்லு
நானா நீ எப்ப வந்திருக்க நா இருக்கு போது சொல்லு
இல்ல நீ என்ன வாங்கி குடுத் இருக்கே வரணும்னு இல்லயே சரி நா ஒனக்கு ஒண்ணு வாங்கி குடுத் அ அது வச்சிருக்கியானு கூட எனக்கு இப்ப வரைக்கு தெரியாது இருக்கா வச்சிருக்கே ஞாபகலா இருக்கா அப்ப எ கூடயா இருந்த நீ என் கூடயா
ஆமா வாட்ச் இல்ல நீ ஆடர்ரு போட்ட
எப்படியோ ஒன்னு, ஒன்னு வரனுனு வாங்கி தரனுனு நெனச்சா எப்பயுமே வாங்கி தரலா காரண தேடணுனு கெடயாது
கரெக்ட்தான அது கிளாஸ்ன்றது ஞாபக வச்சிருக்க
அதுவே உனக்கு நா கேட்டக்கப்பறந்தா ஞாபக வந்துருக்கு, யாரு நீயா?
த்தத ஞாபக வச்சிருக்கே மூணு காம்போ வாட்
அது வந்து உங்க அப்பா கட்டிதா நா பாத்திருக்கே நீ கட்னத விட உங்க அப்பா கட்டிதா நா பாத்திருக்கே அந்த வாட்ச்ச, நா அவரு கையில தா பாத்திருக்கே அதய
ட மாட்டாரு
அவரு கையிலதா ஆனா நா பாத்த அனக்கி கேட்டப்பதா யாரோ சொன்னாங்க
எங்யோ ஃப்ரெண்ட்ஸோட போம்போது சீன் போட்றக்காக கட்டிருப்பாரு பட எப்டிருந்துச்சு?
நா ப் கணவுல இருக்குறது நடந்தா எப்புட்ருக்குமோ அப்புட்ருந்துச்சு
எப்டி சூர்யாக்கு
ஆனா நா அம் அவுர் நல்லா நட் டிச்சிருந்தா நறைய சீன்ல எல்லா புள்ளரிச்சுல்லா இருந்துச்சு நல்லாதா இருந்துச்சு ஆனா
ஆமா அவன் நல்லா நடிச்சிருந்தா உண்மையாலுமே நல்லா நடிச்சிருந்தா
ஆர் ஜே பாலாஜி தான
ஆமா நல்லா நடிச்சிருந்தா
அது சூர்யா வருவா பாருங்க இந்த அ கோர்ட்டுக்குள்ள பிளாக் கலர் வேட்டி சட்டையெல்லா கட்
ஆமாமா பாத்த பாத்த பாத்த அ நீ அதையு டிவிலயே பாத்து முடிச்சு யா அ ஆண்டவா
அது டிவியிலே பாத்துக்கப்றோ தா‌ தோனுச்சு பெசாமா இது படத்துக்கு தேட்ர்க்
தியேட்டர் நல்லா இருந்துச்சு ம் ம் ம் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட உண்மையாலுமே சூப்பராருந்துச்சு
பயங்கர இருந்துச்சு
சவுண்ட் எஃபெக்ட் சோட பாத்தனால சூப்பரா இருந்துச்சு உன் உண்மையாகவும் நல்லாருந்துச்சு
ம் எங்கப்பா காசு குடுத்துட் பா தேட்டருக்கு போயிட்டு வாக்கடான்ச்சு
அ செலவு பண்ணிட்டீங்களா
பிச்சிட்டா அதுகப்பறோ அதனா வாழச்ச பாரடின்னு சொல்லி ஃபோனை ஏத்தி டிவியிலே கனெக்ட் பண்ணிப்பாத்துட்
அப் அப்பிடியா உண்மையாலுமே தொளச்சுட்டானா
சத்தியமா காசு தொலச்சிட்டா ஐநூரூவா
சொல்லவே இல்ல எங்கிட்ட
நடந்து ஒரு நால் நாள்ருக்கு
நால்னாளா ஏன்ட சொல்லலேயே
இல்வ நாலு நாள் ஆச்சு நாலு நாள் தொலைச்சுட்டா பையே ஐய்வோட் ஓகே ஓகே ஓகே ஓக் ஓகே ஓக் கே ஓக்கே ஓக்கே ஓக்கே
எதுக்கு இத்தனை ஓகே எப்பெ வீட்டுக் வருவே எப்பெ வீட்டுக்
ஆலாவ் கெட்டன் சொல்
ஒரு விஷ்யொ பண்றக்கு முன்னாடி யோசிக்க மாட்டிகிறே சொல்லியு யோசிக்க மாட்டிகிறே இது எப்படி தெரிம்மாருக்கு நீ பண்றதெல்லா எனக்கு க்கும் போது சொல் புத்தியும் இல்ல சுய மூலியொ யோசி க்கிற புத்திய இல்லன் சொல்லுவாங்க தெரியுமா
மறந்துட்டே உடூ
என்ன சொல்றதுனே தெரியல
ஏ ஆ பஸ்ட் இதே மாரி பண்ணன் ஆ செட்டாச்சு
செட் தகு ஆகாது என்னமோ பண்ணி எக்கெட கெட்டுப் போய்த்தொள
ஏ நெஜம்மா நம் இந் மாரி பண்ண செட் ஆய்டுச்சு பீரோவெ
ஆனாத் தொலச்சேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லே
உடுயே
ஏ சொல்லல எப்டி சொல்ற விஷ்யோ ஏ சொல் சொல்லல
மறந்திருப்பான் எதா வேலைலெ
ம்ஹும் அப்படி என்ன வேலைன்னு தெரீலெ அப்ரோ காலேஜ் எப் பப்பன் ஆகுது லெ லீவுல இருக்கியா இல்லே இன்னு செம்மு நடந்துட்டுருக்கா
எல்லாம் முடிஞ்ச்சு ஹ அடுத்த மாசம் என்டிங் ஒரு எது இரு கொஞ்சோ தரட்டோ அப்படி பாத்தா பத்து நாள் அடனன்ஸ் நிக்காது குடயிலெ போய்க்கலாம் பிளானு
அப்புடி எனக்கு ஜூலை
ஜூலைதா
யாரு கேட்டாலு காலேஜுன்னு சொல்றக்கே வரமாட் ட்ங்குது நா ஸ்கூல் படிக்ற நா ஸ்கூல் படிக்ற டுவெல்த் படிக்ற டுவெல்த் படிக்ற உனக்கு என்னப்பா அரியர் வெச்சிருக்கியா
ஆமா இந்த செமஸ்டர் அரியர்ல்ல அதா எழுதலில
ஏ ஏ அப்புடியா லா நறைய ரூல் இந்துருச்சு சா
வ
ஆஹா
தெளிஞ்சிபோச் எல்லா நாயத்தியு சொல்லுவா இந்த நாயத்த மட்டு சொல்லமாடா
எதுமே சொல்றதில்ல எனக்கு எப்புடி தெரியு
ஃபுல்லா அரியரு
எழுதவே இல்லியா
ஃபீஸ் கட்டாதானே எழுதனு அப்புறோ பாதில பீஸ் கட்டிட்டு ஒரு நாலு சப்ஜெக்ட் எழுதுன நாலுல பாசாயிருவ
இன்ன நா வந்து என்ன பண்ண போறனோ
த செமஸ்டர்மே எனக்கு மேக்ஸ் வேற இருக்கு பைத்தியம் புடிக்கு எனக்கு
மேக்ஸ் எல்லா இருக்கா நீ என்ன படிக்கிற
பி காம் சி எஸ்
பி காம் சி எஸ் ஆ
நீ ஏ அன் டேட்டா பேஸ்
ஆமா ஏ ஐ டி எஸ் டேட்டா சயின்ஸ் ம்
இவா இவனுக்கு சீனியர் ஜூனியரா போவையா நீ
ஆமாமா
ரைட் ரைட் ஜாலி பண்ணுங்க
எனக்கு மேல மூணு வர்ஷொ படிச்சவங்களுருப் பாங்க
ஆ
ரெண்டு வர்ஷொ எக்ஸ்ட்ரா படிச்
யோ இந்த தடவ ஏ சீட்டு இந்த தடவல ஏ சீட்ல ஏ என்னோட டிபாட்மெண்ட்ல சீட் அம்பது பேர் ஃபுல்லாய்ட்ச்சாமா
என்னோடதுலயே எட்டு செக்ஷனு ஒரு செக்ஷன்ல அறுபது பேரு யோசிச்சு பாரு முந்தாவது பரவாயில்ல குட்டி எ பாரு அறுபது பேர் ஒரு கிளாஸ்ல மொத்தம் எட்டு செக்ஷன் இப்போ ஒரு ஐநூறு பேர் படிக்கிறோன்னு வை ஒரே இததா
இல்ல அபார்ட்மெண்ட் தான்
ஏன் காலேஜ் ரொம்ப பெருசா இருக்கு இன்ஜினியரிங்கு உள்ள இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்கு
ஆஹ் ஆமா அது வந்து சின்னதுான பிரச்சனை இல்ல இரு ஏதோ ரெண்டே பிளாக் உ இருக்குல்ல எவ்வளவு பிளாக் உ
எங்க இதுல வந்துட்டு ஏ பிளாக் இருக்கு இருக்கு பி பிளாக் இருக்குது எஸ் பிளாக் இருக்குது ஜட் பிளாக் இருக்குது எஃப் பிளாக் இருக்கு ஜி பிளாக் இருக்கு ஆத் க்குள்ள விழா பிளாக் இருக்கு அது பக இன்ஜியரிங்கும் இருக்கு
ப
பெரிய காலேஜ் தான்
ஆ எங்க இதுல எப்படி டீசன்டா இருக்கும் ரண்டே பிளாகக்க ஆடிட் ப்டோரியம் தனியா கஃபெட்டேரியா தனியா
உள்ளுல்லா எஸ்்சி எஸ்்சி எஸ்ா இருக்கும் கேன்டன் வந்து ஆட்சுக்கு ஒரு கேன்டன் இன்ஜினியரிங்
ஆஹ
எரிச்சல்லுதான் காலையில எந்திரிச்சு திரும்பவும் காலேஜுக்கு போனோும் அப்படின்னு
டைமிங் மாத்திட்டா ஆ காலையில்ேருந்து மத்தியானம் முடியுும்
ஆமா
எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து டைமிங் மாத்திதான்
அப்படியா என்ன டைமுங்க
மார்னிங்லந்து மதியானம் முடியுது
மதியானோ வரைக் தனா
ஆமா டென் டூ ஆ ஒன் ஓ கிளாக் தா சே ஒரே நிமிஷ இருங்க நா திருப்பி கூப்புட்றே
சேர் அப்புரோ கூப்பட்றேன் ஆஹ்